ஆப்டர்நூன் தா வராரு போல
ஹ ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா ஆனா பேஸ் நல்லா க்ளோ ஆகும் போல
இந்த மாரி டைம்ல ம்
நா அபாஷன் ஆனா டைம்ல எனக்கு ஒரே இந்த நெறையா ப்ளெட் லாஸ் ஆனதுனால மாதுளையை சும்மா ஜூஸ் போட்டு என் தம்பி தந்துக்கிட்டே இருந்தான் செம்பு நெறைய செம்பு நெறைய அவன் போடது கப் பு நெறைய எல்லாரும் ஜூஸ் குடிப்பாங்க எங்க வீட்ல சம்பு நெறைய போட்டு வருவாங்க
ம் ம்
புடிச்சு புடிச்சு கண்ண முடிட்டு தா குவட்டர் குடிச்ச மாரியே குடிப்பேன் அவ்ளோ வெறுப்ப இருக்கும் சும்மா குடிக்கவே
ஜூஸ்ன்னா கூட பிரச்சனை இல்ல சவச்சுச்சுனா சவச்சு சவிச்சு இருப்பன்ன
அதால தான் அது வந்து சீடு சீடா ஒரு மாரி நர நறன்னந்த இருக்குமா சவச்சக்கிட்டே இருக்கது மாடு சவைச்ச மாதிரி அதுக்கு வந்து எனக்கு பிடிக்காது அதனாலயே ஜூஸ் போட்டு தருவாங்க அப்டியாது பிடிக்குன்னு
அத அதான் வந்து அடத்து அத பறிச்சு திண்ணியதே பிடிக்காது மொதல்ல
எனக்கு அடக்குறது பிடிக்கும் ஆனா தின்றது பிடிக்காது அது உள்ள சீட்
எனக்கு வந்து எனக்கு சாப் கூட ஓகே ஆன எனக்கு யாராவது இப்டி அடச்சு தந்தாங்கன்னா சாப்பிடுவே அத எடு
எனக்கு அடக்றது பிரச்சனை இல்ல அடக்க சொன்னாஇன்ட்ரெஸ்ட்டா அடக்குவே அது
எனக்கு அன்னைக்கு இன்ஸ்டால்ல ஒரு இது வந்து அப்போ வந்து அயா யாராவது நமக்காக மாதுளம்பழம் வந்து ஒடச்சு தந்தாங்கன்னா ஆ அதுலயே அவங்க லவ் நமக்கு தெரிஞ்சிரும் அப்டின்னு எனக்கு பயன்ல அது கரெக்டா தா நடந்ச்சு எனக்கு ஆமா எனக்கு வந்து எனக்குந்து உண்மைலேயே நான் வந்து யாருக்காது ஒடச்சு குடுக்கினாலு உண்மைலியே நா அவ்ளோ லவ் பண்ணா மட்டுந்தா ஒடச்சு குடுப்பன் எங்க வீட்ல இருந்தா ஒடச்சா கூடுங்க எனக்கு ஒடைக்க விருப்பம் எனக்காகவே ஒடைக்க மாட்டேன் என்ன செய்ய முடியா ஆனா எங்க அம்மாக்கு முடியாமலா இருக்கும்போ ஒடைப்போம் சரி வேற எதுனா பண்ணி கொடுத்ததானே ஆவுணும் எல்லாம் சொல்லிட்டு அந்த ஒரு இதுல எல்லாம் படபடன் வேல நடக்கும் ம் அப்புறம் கையெல்லாம் அது ஒரு மாரி கருப்பாவும் கையெல்லாம் கற மாரி ஆகும் அது எனக் பிடிக்காது
என்ன பண்றது எல்லா சுச்சுவேஷனையும் நம்ம தாண்டி தாண்டி தான் ஆகணும்
என் தம்பி கூட ஒடச்சிதந்தான் அன்னைக்கு அன்னைக்கு வந்தப்போ அவந்தான் ஒடச்சான்
ஆவனா ஹாஸ்பிட்டல்ல இருந்த நேரம் உண்மையாவே என் தம்பி எல்லாம் ஏன் அப்டியா அவ ஆனா அவன் தான் நல்லா கஷ்டப்பட்ட சொல்ல போனா அங்க இங்க அலையறதும் ஃபுல்லா தூக்கி பாக்குறது அது ஜூஸ் அடிக்கிறது வெண்ணி வெச்சு தரறது கடைக்கு போய் டீ வாங்கிட்டு வரது சமோசா பஜ்ஜின் எல்லா வாங்கிட்டு வந்து நா கொஞ்சோ மூடவுட் ஆயிட்டனே எதாது சொல்லி சொல்லி நார்மல் ஆக்குறது அப் வீட்ல இருக்கிறவங்களுக்கு டீ வாங்கி விட்டு வருவாங்கல்ல போ அவ அப்படியுமே ஆ என்ன சாப் ட்றதுக்கு அந்த கடையில அது நல்லா இருந்துச்சு வாங்கிட் நா மூடவுட் ஆயிடுவே எதா யேச்சிட்டு இருந்தேன்னா ஏன் ஒரு மாதிரி இருக்கன்னு சொல்லி வேறு எதாவது பேசி டைவேர்ட் பண்றது அப்டி
நமக்கு உண்மையிலே கெடச்சா தம்பி மார்வ எல்லா தம்பி மாறுவளே கெடையாது அண்ண மாருவளே மிஞ்சிருவாளுக
உண்மதா எனக்கெல்லா ஏ தப்பிய பாக்க ஆச்சரியமா இருந்த அவ்ளோ கேரிங்க பாப்பா
அந்த ஒரு இது உண்டு ம் என்ன தம்பிக்கி இந்த நல்ல பொறுப் அந்த சில விஷயங்கள் அது வெளாயாட்டு தானமா இருக் கு ஆனா சில விஷயம் வரும்போது நம்மள விட பிரிலியன்டா யோசிக்கக்குது
ஒரு வாரோ லீவு போட்டு நா அட்மிட் பண்ணணுன்னு சொன்ன ஒடனே அவ நைட்டு பன்னெண்டு மணிக்கு டிரெயின புடிச்சு வந்தா யாரும டக்குன்னு யோசிச்சு அப்டி வர மாட்டாங்கல்ல அவ அங்க இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க கடைக்கி பால் வாங்கனுல நா வரே ஐய்யோ அபாட் பண்ணுனு சொன்னோன்ன என்ன அழுக தெரியுமா ஒரு டவள் எடுத்து ஏங்கி ஏங்கி அளறா அவ நல்லா ஆசையா இருந்திருப்பா போல ஒரே ஏங்கி ஏங்கி நல்லா அழுதா அத அவனிக்கு ஆ இப்ப வரைக்கி அவனுக்கு அது மறக்கல எங்க தம்பி இந்த இமோஷ்னலா உள்ள இதெல்லா மோஸ்ட்லி அனுப்ப மாட்டே எனக்கு வீடியோ ஆனா அவ அனுப்புனது எனக்கு போனாட்டி மறக் க்கவே இல்ல டுவெண்டி டுவெண்டி சிக்ஸ்ல நம்ம வீட்ல ஒரு நியூ பர்சன் இருப்பாங்க அப்டின்னு ஒரு ரீல் வந்து அனுப்பி விட்டா எனக்கு அப்பவே ஆச்சரியமா இருந்து இவ அனுப்ப மாட்டானே இவ அவ்ளோ ஆசையா இருந்தா ஏன்ன வீட்ல ஃபஸ்ட் ட்டு கொழந்த
மாமா ஆவப்போறோன்னு ஆர்வமா இருந்தா
ஆ ஆமா அவனுக்கு சின்ன பிள்ளைங்கனா நல்லா பிடிக்கு
சாதா மாமா இல்ல
அது சின்ன பிள்ளைங்கள்ள நல்லா பாப்பா அது ஒரு ஃபீல் தான அது ஒரு பெரிய டிசப்பாயிண்ட்ல முடிஞ்சிட்டு ஃபோன் பண்ணுவா அப்பதா ஹாஸ்பிட்டல் போனியா பிஸ்தா திண்ணியா பாதாம் திண்ணியான்லா ஃபோன் பண்ணி கேப்பா இந்த வாட்டினா ரொம்ப கேர் பண்றது இல்ல ஏன்னா நானே சொல்லிட்டே என்ன யாரு ஓவர் கேர்லா ஒன்னு பண்ண வேன்டா ஓவர் கேர் பண்றதா பிரச்சன எல்லாருக்கு ஹலோ